தோழி ம் நல்லா இருக்கோ தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
அ நல்லா இருக்கோ தோழி வீட்லயெல்லாரு எப்டி தோழி இருக்காங்க
ம் எல்லா நல்லா இருக்காங்க தோழி
இன்றைய பொழுது எப்பிடி தோழி போனிச்சு ஹ சாப்பாட முடிஞ்சிச்சு ம் இ சாப்ட்டாச்சு தோழி இப்பதா போயிட்டு ஹோ ட்டல்ல தா இன்னிக்கு சாப்பாடு
ம்
என்னுடைய மகள் வீட்டுக்கு போய்ட்டட்டு வந்தோ அதனால போயிட்டு அப்டியே கோவிலுக்கு போயிட்டு டு அ கோவில்ல போய் சாப் கடையில போய் சாப்பிட்டு இப்பதா வரோ தோழி வீட்டுக்கு
அ செரிங்க தோழி
அங்க என்ன சாப்பிட்டீங்களா நைட்டு
இன்னு இல்ல தோழி இனிமேதா சாப்பிடணு
அ அப்டிங்களா எ என்ன சாப்பாடு நைட்டுக்கு
நைட்டுக்கு தோச தோழி
தோச செரிங்க தோழி நீங்க எப்டி தோழி கட் கடையில மாவு வாங்கிப்பீங்களா இல்ல வீட்லயே நீங்க
கடையில தா தோழி மாவு வாங்கிப்போ இப்ப நா எங்க வீட்ல வந்து நானு என் கணவர் மட்டு தா ரெண்டு பேர்தா என் பாப்பா மூணு பேர் இருக்கோ அ அதுனால நாங்க ஒரு பாக்கெட் மாவு வாங்கனும்னா அது எங்களுக்கு நைட்டுக்கும் வந்துரும் காலையிலக்கும் வந்துரும் தோழி
ஹ ம் செரிங்க தோழி செரிங்க தோழி
ம் தோழி இப்ப வந்து நம்ம படிப்பு சம்பந்தமா பேசலாமா தோழி அதாவது ம் வாழ்க்கைகேல படிப்பு வந்து எவ்ளோ அவசியமான ஒண்ணு அப்டிங்கறது பத்தியு படிப்பு இல்லன்னாக்கா அவங்கள வந்து எப்புலா மட்டம் தட்டுறாங்க அப்டிங்கறத பத்தி பேசலாமா தோழி தோழி இணைப்பில் இருக்கீங்ளா
அ சொல்லுங்க அந்த
ம் முன்னோ வாழ்க்கைல வந்து படிப்பு அப்டிங்கிறது வந்து முன்னு மிகவும் அவசியமான ஒண்ணு அப்டின்னு நா நெனைக்கிற தோழி ஏன்னா இப்ப வந்து படிச்சாதா சில பேர் வந்து மதிக்கிறாங்க அப்டிங்கதுக்காக இல்ல நம்மளோ நம்மளோட அறிவு வளர்க்க த்துக்காக தா படிப்பு அப்டிங்கற வந்து நா வந்து முக்கியமா சொல்ற தோழி இப்ப நம்ம படிச்சிருக்கோ அப்டினாக்கா ஒரு எடத்துக்கே இப்போப் போறோ அப்டினாக்கா அந்த எடத்துல வந்து பா ஒரு வேல இல்ல ம் அ இப்போ நம்ம ஓ ஆ ஒரு எடத்துக்கு போறோ அப்டின்னாக்கா அங்க வந்து படிப்பு அப்டிங்கிறது வந்து மிகவும் அவசியமான ஒண்ணா நா நெனைக்கிற தோழி படிச்சிருந்தோம்னா யார வந்து மே யாரு இப்ப யாரையுமே சார்ந்து இருக்குனு அப்டிங்கிற ஒரு அவசியோ இல்ல இல்லியா அ இப்ப நம்மோ நம் கைல படிப் போ அப்டிங்கற ஒன்னு இருந்தித் சி அப்டின்னாக்கா நம்ம ஏதோ ஒரு வேலப்பா எங்யோ ஒரு கம்பெனில வந்து நம்ம வேல பாத்துக்கலா வேல பாத்து நம்மள நமக்கு தேவையான நம்ம குடும்பத்துக்கு தேவையான அத வந்து நம்மளே பூர்த்தி செஞ்சிக்கலா இல்லையா
நிச்சியம்மா
அ அதுக் க்காக பந்து ப அ படிப்புங்றது ரொம்ப அவசியமான ஒன்னுன் நெனைக்கிற இன்னொன்னு வந்து படிக்க படிக்கல அப்டினாக்கா சில பேர் வந்து அவ்வோ படிக்கல அவளுக்கு என்ன தெரியு ஆ அப்டின்னு சொல்லிட்டுலா மட்ட தட்டுவாங்க படிப்பு அப்டிங்கறது வந்து நம்ம அ அறிவு வளர்க்கறதுக்கு அ தா ஒன்னுதா தவிர நம்ம வாழ்க்கைலே வாழ்க்கைக்கு வந்து படிப்பு தா நமக்கு எல்லாமே படிப்பு இல்லன்னா எதுவுமே இல்ல அப்டிங்கறது வந்து கேடையாது தொழி இப்போ படிப்பு இல்லாம இருக்கிறவங்களுக்கு வந்து சில அனுபவங்கள் வச்சி அவுங்க வந்து ம் சொல்ற விஷ்யங்கள்லா கரெக்ட் ட்டா இருக்கு இல்லையா ஹம் அத பத் தின்ன உங்களோட கருத்து எனத் தோழி
இப்ப பாத்தங்கன்னா படிப்பு அப்டின்னு எடுத்தூகிட்டோ அப்டின்னாக்கா அ அந்த கலத்துக் படிப்பெல்லா பாத்தீங்க அப்டின்னாக்கா நல்ல அதாவது ஒ ஒ முதல் வகுப் பு அப்டின்ற உ பு வ அந் அப்டின்ற படிச்ச முதல் வகுப்பு படித்தவங்களே பாத்தீங்க அப்டின்னா இந்த மன கணக் இரு அப்டின்னு சொல்லிட்டு கையாலேயே மனகடக்க அந்த மாறி விஷ்யோ எல்லா ஒரு ஏதோ ஒரு எழுத்து சொன்னோ ஒரு கணக்கு கஸ் சொன்னா அப்டின்னா க அப் சொல்றப் கூடியவர்கள்ல்லா அந்த காலத்துல இருக்றாங்க ஆன ப்பொ காலகட்டத்துல பாத்தீங்கன என்னக்கா
ம்
அந்த அளவுக்கு வந்து கல்வி வந்து உ ஒரு தெளிவா இருக்கா அப்டின்னு கேட்டா கண்டிப்பா இல்லன்னு தா நா சொல்லுவே ஏன்னா அப்ப உள்ள காலகட்டத்துக்கும் இப்ப உள்ள காலகட்டத்துக்கும் பாத்தீங்க அப்டின்னாக்கா நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இப்ப இப்ப இப்ப எல்லா பாத்தீங்கன்னா படிப்பா இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு பணத்த நோக்கி செயல்பட்ற மாரி தா நான் நெனைக்கிறே ஏன்னா என்னோட கொழந்தைகள் பாத்தீங்கன்னா ரெண்டு கொழந்தைங்கள வந்து படிக்கிறாங்க ரெண்டு பேருக்கு வந்து அஹ் இந்த கல்வித்திறன்கள பாக்கு பொழுது அஹ் ஒர்வ் ஒரு ஒரு ஒரு வியாபார நோக்குலதா செயல்படுறாங்கோ ஆ பள்ளிகள் எல்லா அப்டின்றாங்க மரிதா பா இப்ப உள்ள சூழ்நெல எல்லா இருக்கு அந்த மாரிதா நடத்துக்குறாங்க ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் கல்வி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷ்யம்
ஆமாத்த
அவுங்க ஒரு எடத்துக்கு வேலக்கி போறாங்க இல்ல வந்து அவுங்களோட ப்ப வாழ்க்கைய அவுங்க பாத்துக்குறாங்க அப்டின்னா அவுங்களுக்குத் தகுதி நிச்சியமா ஒரு தேவ அப்டின்தா நா நெனக்கிறே இப்போ ஒரு பத்தாம் வகுப்பு முடிச்சவங்களா இருக்கட்டு இல்ல ஒரு பன்னண்டாம் வகுப்பு புடிக்காதவங்கலா இருக்கட்டும் அல்லது ஒரு ஏதோ எது எதோ ஒரு பட்டதாரியா இருக்கட்டும் இப்போ ஒரு நம்ம ஊர்ல அப்டின்னு பாத்தீங்கன்னாக்கா நெறைய வேலைகள் கெடைக்கல அப்டின்ற பட்சத்துல இப்ப வெளிநாடுகளுக்கு போகும் பொழுது அவுங்க அவுங்க படித்ததுக்கான ஒரு வேலைய தா கண்டிப்பா அவுங்களுக்கு கெடைக்கும் ஆ அதே சமயம் படிப்பு அப்புடிங்கின்ற பொழுது முழுக் முழுக்க முழுக்க தமிழ் அப்டின்றத மட்டும் படிக்கிறத அப்புடின்னு இல்லாம ஏன்னா இப்ப வெளிநாடுகளுக்கு போனோம் அப்டின்னா தமிழை மட்டுமே வைத்து நம்ம வந்து எதுவு செய்ய முடியாது அப்டிங்கிறது ஆணித்தனமான ஒரு உண்மை அப் அப்டின்னு நா நா நெனக்குறே தோழி ஏன்னா நம்ம படிக்கும்பொழுது வந்த இங் இங்கிலீஷ்சு அப்டின்ற ஒரு த்த ஆங்கிலத்தயு சேர்த்து படிக்கிறது மூலமாதா நம்மோவ் ஓர் மற்ற இடங்களுக்கு வெகுதூரம் தொலைவு போய் நம்ம வேல பாக்குறோ அப்டின்னா அதுக்கு நமக்கு வந்து அ ரொம்போ ஒரு பக்கத்துணையா இருக்கும் வெளிநாடுகளுக்கு சென்றுதா இங்கிலீஷ் நமக்கு பக்கத்துணையா இருக்கும் அப்டின் சொல்ல முடியாது எப் இப்ப நம்ம உள்ளுர்கல்ல வேல பாக்கக்கூடியெ இடங்கள்லயுமே ஆ உங்ளுக்கு தா உங்ளுக்கு இங்க்லீஷ் தெரியுமா இங்கிலீஷூ கோன் வா இருக் க்கா படிக்கத் தெரியுமா எழுத தெரியுமா அப்டியெல்லா பாத் துதா இப்பல்லா வந்து நமக்கு வேலையே குடுக்குறாங்க அப்டி இருக்குற பட்சத் துக்கு வந்து படிப்பு வந்து ரொம்ப ரொம்போஒ ஒரு முக்கியமான ஒரு ஆ வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமான விஷ்யம் அப்டினா நம்மளுடைய கல்வி திறன் தா ஆ அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இருவருக்கும் சமமான ஒரு சூழ்நெலய குடு குடுக்குறது வந்து அந்த கல்வி தகுதிதான தவர அ என்னதான் காஸ் து பணம் வைத்திருந்தாலும் ஆ கல்வித் திரன் இருந்தா தா அவங்களெ அந்தெ காசு பணத்தையே கையாள முடியும் அப்டிங்கிறதுக்கு
ம்
முக்கியமானே ஒரூ கருத் த்தா நா பாக்குறேன் தோழி
ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா தோழி இப்ப பாத்தீங்கனா ம் சொல்லுங்க தோழி
இப்பொ அது மட்டுயில்லாமெ நீங்க பாத்தீங்கெ அப்டின்னா நம்ப வந்து படிக்கிறது வந்தூ ஆ அதா நா சொன்ன மாதிரி ம் அந்த காலத்துள்ள படிப்புக்கும் இந்த காலகலத்துக்குலுள்ள படிப்புக்கும் புன் பார்த்தீங்கெ அப்டினா ஒரு மருத்துவரா எடுத்துகிட்டீங்கெ அப்டின்னாக்கா ஒரு அந்த காலத்துல்லா பாத்தீங்கினா ஆய் ரெண்டுருவா ஆ மதிப்புள்ளடா மருத்துவர்களுமே இருந்திருக்காங்க வெறும் ரெண்டு ரூபாய்க்கீ ஆ மருத்துவம் பார்த்தே ஆ மருத்துவர்களும் இருந்திருக்காங்கெ இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பாத்தீங்கே அப்டினா எனா அவங்குளு படிச்சுட்டுதா வந்திருக்காங்கெ அனா இப்போள்ளெ காலகட்டத்துக்கு அப்டின் பாத்தீங்கினா நம்மே ஒரு லட் லட்ச ரூபா கொண்டுட்டு போனாலும் அந்த ஆசுபத்திரில போதுமானதாயிருக்கா அப்டின் பாத்தீங்கினா கண்டிப்பா இல்லன் தா நா சொல்லுவெ ஆ ஏனா எல்லாம்மே வந்துரு பணத்த நோக்கியேதா செயல்பட்றாங்கெ அப்டின் நா நெனகிறே தோழி ஆ ப அரசு பள்ளிகளாருக்கொடொம் அல்லது தனியார் பள்ளிகளாரு மேதுளெ பொருத்து வந்து நல்ல விதா அந்தெ நல்ல முறையில் சொல்லி குடுத்தா ஆ அப்டேள்ளுந்து ஆ ஆ சொல்வதற்கு வாய்ப்புகள் ரொம்போ குறைவாகத்தான் இருக்கும் ஏன் ஆய்யோயோ அப்பல்லா பாத்தீங்கினா பால்வடிலெ கொண்டு போய் விட்டுதா புள்ளிங்களெ வளத்தாங் பால்வன்னே கொண்டி போய் பால்வ
ஆமா
கொண்டி விடுறாங்கெ
ம் ஆமான்
பால்வாடி சொல்லி குடுத்தாங் அடுத்தவர்கள் எதும் நெனப்பாங்ளோ அப்டின்ற ஒரு கால ஒரு ஒரு காலகட்டத்திலேயே நம்மோ புள்ளெகளெ கொண்டு போய் நமொ வந்தூ இந்த தனியார் பள்ளிகள்லெ போய் சேக்குறோ அப்டிங்கும் பொழுது இப்பொ தனியார் பள்ளிகள்ள போய் சேக்கொறோ அப்டினா மூணு வயிஸ் கொழந்தெயெ
க
என்னப் படிக்க போதோ ஒரு ஆணா வருதுதா படிக்க இதுக்கே பாத்தீங்கெ அப்டினா முப்பத்தி ஐயாயிரம் நாப்பதாயிரமும் வரைக்க
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ந தோழி
ம்
தொலைவேசி இ டைவகள் இருக்கிறதுங்களா
ஆமா தோலி நீங்க பேசுறது வந்து எங்களுக்கு சரியா கேக்கல இப்ப கேக்குது தோலி இப்ப நீங்க சொல்றத பா சொல்ற மாரியே பாத்தீங்க அப்படின்னாக்கா கே ஆம் ம்
கம்மான் நம்பதான் நா என்ன பண்ணாலு நாலாம் அதிகமா வந்து பெரிய வித்தர நறைய கத்துக்கல அப்படின்னு நான் நறைய எடங்கல்ல வந்து
ம்
க்குறேன் நம்பிக்கிய அப்டிங்கிறத அவங்களுக்கு நறைய குடுத்து அவங்களொடைய வாழ்க்கை தரத்த தர வேண்டுத்தணும் அப்படின்னு நெனைக்கிறேன் தோலி
நெனைக்கிறேன் தோழி அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய கொழந்தைங்க கல்வி திறன் அதிகமா கொடுத்து கேட்டுக் கொள்கிறேன் ம் கண்டிப்பா கண்டிப்பா தோலி இப்ப நீங்க சொல்ற மாரி பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக் கும் உள்ள வித்தியாச என்னன்னா ஆ அரசு பள்ளியில படிக்கிற பசங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ஆங்கிலம் வந்து சரியாக பேச மாட்றாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் தோழி இதே தனியார் பள்ளிகள்ளல படிக்கிற மாணவிகள பாத்தா நல்ல ஃப்ளுயென்டா ஆங்கில த்துல பேசுவாங்க இல்லையா சரளமா பேசுவாங்க அதுக்கான காரணங்கள் என்ன அப்டின்னாக்கா பே அ அது வந்து அரசோட தப்பா இல்ல வந்து இப்ப தனியார் பள்ளிகள்ல வேல பாக்குறவங்களோட ஆசிரியர்களோட அ விஸ் விஷயமா அப்டின்னு பாத்தீங்க அப்டினாக்கா அரசு வேலேல பாக்குற ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா அவுங்களோட படிப்பு த தன்மை வந்து ரொம்ப மே மேம்பட்டு இருக்கும் இப்ப ஒரு டிகிரிக்கு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வாங்கிருப்பாங்க அந்த மாரிலாம் படுச்சி இருப்பாங்க தோழி செரி இந்த த நேரம் முடிந்து விட்டது தோழி மீண்டும் ஒரு இணைப் பத்தியே பேசலாம்
ஆ நன்றி தோழி